வணக்கம்
வணக்கம்
அ எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நானு நல்லார்க்கே என்ன சாப்பாடுங்
இன்னிக்கி மார்னிங் வந்து இட்லியு தக்காளி தொக்கு செஞ்சிருந்தாங்க
சேர் செரி
நீங்க என்ன சமச்சீங்க
நா இன்னிக்கி கொஞ்ச லேட்டா எந்திருச்சே நேத்து கொஞ்ச ஒர்க் இருந்துதுனு அதுனால இன்னிக்கி வெறு தக் காளி சாதோ அப்பளோ பொரிச்சு குடுத்துட்டு அப்றோ பழைய சாப்பாடு இருந்ததெல்லா சாப்ட்டு கெளம்பியாச்சு வேலைக்கு கெளம்பிட்டே அப்டியே
அப்டியா காலைலே சாப்பாடு செஞ்சுட்டீங்ளா
ஆமா இன்னிக்கி அ கொஞ்ச லேட்டா எந்திரிஸ்ட்டன்ங்ளா நைட்ல பாப்பா அழுதுட்டே இருந்ததங்ளா தூங்கவே இல்ல அவங்கள பா த்துக்கிட்டே இருந்தனால ஃபீட் பண்ணீட்டு அப்றோ அழுகல் அழுதுட்டே இருந்தாங்களா அதனால சரியா தூங்கவே இல்ல
சேரி சரிங்க
ம்
உங்களுக் எப்டி போது
உ ரெண்டு பேத்த சமாளிக்கவே முடியல இப்ப அவங்க ஸ்கூல் போனதுல இருந்து கொஞ்சோ தெரியல ரெண்டு நாளா ஒரு மாரியா இருக்குது எப்படி போய் ஸ்டெயின் பண்ணி ஏய் இல்ல அவ எப்படி இப்பேய் ஸ்டெயின் பண்ணி இ இவ்ளோ நாளா வீட்லயே இருந்தானுங்ளா
ஆமாமா
அ இப்போ போய் எப்படி ஸ்ட்டெயின் பண்ணி அங்க இருக்க போறானோனு எனக்கு தெரியலேன் சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே இருந்தது
ஸ்கூல் தான போறாங்க பாப்பா
தம்பி ஸ்கூல்ல அனுப்ச்சி இப்பதா சேத்தி விட்ருக்கே இந்த மூன் ரெண்டு நாளா போயிருக்கா அதாவது வியாழக்கெழம ஸ் ஸ்கூல் ஓப்பனு இப்பதா டேரக்டா யு கேஜ் சேத்திருக்கே அவன
அப்படியா பிள்ளைங்க கூட இருந்தா அதெல்லா மேனேஜ் பண்ணிப்பாங்க நீங்க கவலப்படாதீங்க
அது இலது எங்கேயுமே ஸ்கூல் எல் கே ஜி கூட சேத்திலயா
ம்
டேரக்டா அவன யு கே ஜி சேத்தியிருக்கிறே
அப்டியா செட் ஆயிடுவாங்க நீங்க வந்தாங்கன்னா பிள்ளைங்க கிட்ட உக்காந்து இன்னைக்கு எப்டி போச்சு என்ன பண்ணே யார் உன்ன என்ன சொன்னாங்கன்ட்டு பொறுமையா கொழந்தைங்க கிட்ட கேளுங்க
கண்டிப்பாங்க
கேட்டீங்ன்னா அவங்க சொல் வாங்க அத வச்சு உங்களுக் ஒரு நம்பிக்க வரு நார்மலா இருந்தாங்களா இல்ல கொஞ்சோ பயந்தாங்களானா பயந்தாங்கன்னா கொஞ்சோ அவங்களுக் வந்து ஆ இப்படி இரு அப்படி இருன் சொல்லி கொழந்தைய இது பண்ணுங்க கண்டிப்பா கொழந்தைங்க உங்க பேச்ச கேப்பாங்க
இல்ல இல்லைங்க இப்போ நேத்து சாப்ட்டு வந்தே சா யார் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக் ஒரு ஸ்டார் கையில போட்டு வுட்டாங்க அதே மாரி எனக் இன்னைக்கு ஸ்டார் போட்டாங்கன் சொல்லிட்டு வீட்ல வந்து சொன்னா அப்புறோ அவனு இவன் தா ஃபர்ஸ்டே சாப்டானாமா
சரி சரி
அது உண்மையோ பொய்யானு அவனுக் அவனுக்கு தெரிஞ்சத சொன்னே
ஆமா தெரிஞ்சது சொன்னாங்க அப்டின்னா நீங்களு கிளாஸ் டீச்சர் போன் நம்பர் இருந்தா அவங்ககிட்டயு ஒரு வார்த்த கேட்டு பாருங்க உங்களுக் கு பயம் இருந்தா பிள்ள எப்படி இருக்கா பயப்புடுறானா அழுவுறானா அப்படின் சொல்லிட்டு ஒரு வார்த்த கேட்டு பாருங்க அதெல்லா பேசலால்ல எதுவு சொல்ல மாட்டாங்க தான
இல்ல இல்ல இது புது ஸ்கூலு ஸ்கூலே இப்ப புதுசு இவனு அது இல்லாத புதுசுங்ளா ஏ இனிமேல்தா கேக்கணு நா அன்னைக் போன் பண்ணே வே னு வந்து புதுசுங்ளா எந்த எடத்துல எந்த ஸ்டாப்பிங் வந்து நிக்கோனோன் சொன்னாங்க ஒரு அட்வான்ஸ்டா ஒரு பத்து நிமிஷ முன்னாடியே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறோ சாயந்தரோ கொஞ்சோ லேட்டா தா வந்தாங்க
செரி செரி ஒரு நாள் முன்ன பின்ன ஆகு நீங்க வந்து ரொம்ப பயந்திங்க அப்டின்னா கிளாஸ் டீச்சர் போன் நம்பர் கண்டிப்பா எல்லார் பேரன்ட்ஸ் கிட்டயு குடுத்துருப்பாங்கள்ள நீங்க கால் பண்ணி ஒரு வார்த்த கேட்டு பாருங்க புள்ள எப்டி இருக்கா அப்டின்ட்டு ஏனா எனக்கு இன்னு கல்யாண ஆகல
ஓ அப்டிங்களா சாரி சாரி நீங்க எல்லா அனுபப்பட்ட மாரி பேசுறீங்க
இல்ல கொழந்தைங்க பயந்தாங்க அப்டின்னா நமக்கும் பயமா தான இருக்கும் சின்ன பசங்கள் எல்லாம் பக்கத்துலல்லாம் இருந்திருக்காங்க அவங்கள எல்லாம் கேர் பண்ணி பாத்திருக்கேன் கொழந்தைங்கன்னா ரொம்ப பிடி நல்லா விளையாடுவேன் அவூங்களுக்கு எல்லாம் வேலையும் நான் செய்வேன் கண்டிப்பா அந்த ஒரு அனுபவத்த சொன்னே
பரவால பரவால அந்த பொண்ணுக்கு ரிலேட்டிவ்ங்ளா
ஆமா அவுங்களோட ஃப்ரெண்டு நா
அப்டியா சேரி சேரி
இது எப்டி என்ன ஒர்க் போறீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா
இல்ல நா ஒர்க் போல வீட்லதா இருக்கே நா படிச்சுட்டு இருக்கே கவர்ன்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கே
உம் என்ன பேர்ல எழுதுரிங்க டிஎன்பிசி இல்ல குரூப் ஃபோருங்களா சாரி இது டெட்
வச்சுட் இருக்கே
ஓ அப்டிங்களா பிஎஸ்னல் அந்த மாரிங்களா ஓ சேரி சேரி எப்டிப்பா அதுக்கலா கொஸ்டின் எல்லா நீங்களே எடுத்துப்பீங்களா
கொஸின் குடுப்பாங்க ஆ எப்டி சொல்றது அது அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு இப்போ டிஎன்பி சின்னா நம்ம டைப் பண்ணி டிஎன்பிசின்னு போட்டா அப்டின்னு ஒரு வெப்சைட் வந்தா ஓபன் பண்ணி நம்ம டெஸ்ட் அப்ளை பண்ணுவோல அந்த மாரி இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல உக்காந்து நம்ம படிக்கணு
சேர் செரி
இது அ வீட்ல இருந்துட்டே பண்றீங்களா இல்ல இன்ஸ்டூட் போறீங்ளா
அ இன்ஸ்டியூட்டும் போயிட்டு வருவேன் முடியல அப்டின்னா இப்போ இந்த வெயில் ரொம்ப சுத்தமா முடி அதனால ஒரு மாசமா நான் கிளாஸ்கே போல வீட்லயே தான் உக்காந்து படிக்க ட்ரை பண்றேன் வீட்ல இருந்துட்டு நா சும்மா படிச்சு ட்டு சாப்டுட்டு தூங்கறது அந்த மாரி வேலைதான் இப்ப ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாளா புக்கே தொடவே இல்ல அ போயிட் வெயில் ரொம்ப முடியல சுத்தமா டிராவல் பண்றதுக்கு முடியல பஸ்ல ஒரு மணி நேரம் போயிட்டு வரணும் ஒரு மணி நேரோம் போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட ஆயிடுது அதுக்கே வந்து தூங்கிடுறேன் சரியா படிக்கிறது இல்ல அதனால வீட்லயே உக்காந்து படிக்க ட்ரை பண்றேன்
சேரி சேரி வீட்ல இருந்தாலும் தூக்கம் தான் வரும் அது இல்லாது அங்க போயிட்டு வந்தா டயர்ட் ஆயிரும் இது ரெண்டுமே மேனேஜ் பண்ணி ஒரு கொண்டு வர முடியாது
கண்டிப்பா அதுதான் கொஞ்சம் போராட்டமா இருக்கு ஆ எப்டி சொல்றது ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் கொஞ்சம் உடம்பும் பாத்துக்கணும் அ சோர்வா இல்லாம கொஞ்சம் தெளிவாவும் இருக்கணும் அந்த மூணு இல்லாம இருக்க முடியல இதுக்கு மேலதான் கொஞ்சோ படிக்க ட்ரை பண்ணணும் அப்டி போயிட் இருக்கு ஒரு
சாப்ட்டா உடனே ஒரு அர மணி நேரம் ஒரு மணி நேரம்னா தூங்கணும் அப்டின்னு மைண்ட் செட் தான் வருது இப்போல்லாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு வெளியவே போகவே முடியல
மத்தியானம் சாப்ட்டோம் அப்டின்னா கிளாஸ்ல உக்காந்தா தூக்கம் தான் வருது அங்க கவனி இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது
வரமாட்டிங் இப் எப்டிதா எல்லாரு படிச்சு பாஸ் ஆயிறாங்களோ தெரில நானு இருக்கட்ட ட்ரை பண்ணி ஏ ஒரு ஆறு மார்க்ல போயிருச்சு அதுனாலே கொழந்தையை வச்சிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல எழுதுனே
சேரி சேரி
ஆறு மார்க்ல போயிருச்சுங்ளா ரொம்ப வெக்ஸ் ஆயி அப்றோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண நா பாப்பாவ வச்சிட்டே நாலு மணிக்கு எழுந்திக்கிறது மூணு மணிக்கு எழுந்திருச்சி கொஞ்சோ ஹார்ட் ஒர்க் பண்ணிதா படிச்சே போனதுக்கப்றோ எனக்கு படிக்குனு ஒரு எண்ணமே தோனு தோண மாட்
அப்டிதா இருக் க்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்றோ வந்து அந்த படிக்கணுன்ற மைண்ட செட்டே வர மாட்டேங்குது அதே மாரி கொஞ்சோ மார்க்ல நம்ம விட்டுட்டோ அப்டின்னா மனசு ரொம்ப தளர்ந்து போயிடுற மாரிதா இருக்கு அப் இப்டி தா போயிட்டு இருக்கு
இல்ல நீங்க மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணி படிச்சுட்டா ஒன்னு பிரச்சன இருக்காதுங்க இ மேரேஜ் ஆயிருச்சுன்னா அவ்ளோதா எதுவுமே ஒரு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது
வச்சிட்டு படிக்க முடியல அப்டின்னு சொல்லிட்டு போய் காரணோ கரெக்டா சொல்றீங்க ஆனா நா மேரேஜ் ஆகாமலே என்னால முடியல டயடா இருக்கு டிராவல் பண்ண முடியலன்னு சாக்குபோக்கு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கே இததா பண்ணிட்டு இருக்கே நானு இனி மேல் தா போகுணு அடுத்த வாரத்துலருந்து கிளாஸ் போயிட்டு வந்து
ஆனாலு நா ஸ்டெயின் பண்ணி படிச்சப்பா பொழுதுன்னிக்கு உக்காந்து படிச்சுட்டே இருந்தே
ம்
இந்த ஒரு ஆறு மார்க்குல ரொம்ப கிட்டத்திட்ட நெருங்கிட்டே
ஆ சேரி சேரி இல்ல அப்டி பண்ணா கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு நீங்க இன்னொரு தடவ முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா எதுமே கெடைக்கு ஆனா கொழந்தையு வச்சுகிட்டு நீங்க பண்ணனு அப்டின்னா கொஞ்சோ கஷ்டோ தா பாருங்க எப்டி பண்ணலமோ என்னன்னு
அதா அதா இ இப்போ இப்ப இத எழுதினோனே அதுக்கப்றோ மேரேஜ் பண்ணிக்கிவீங்ளா பாஸ் ஆகிட்டிங்ளா
ஆமா ஆமா கண்டிப்பா
கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க
கண்டிப்பா பாஸ் ஆவானான்னு தெரியாது ஆனா ஒன் இயர்க்குள்ள கண்டிப்பா வீட்ல கல்யாணோ பண்ணிருவாங்க அதுக்குள்ள முடிஞ்ச வரியு குங்கோ படிக்குணு அதே மாரி சைட்லியு வந்து ஒர்க் போவுணு என்ன பண்றதுனு தெரியில அதுவே மா ரொம்ப கொழப்பமா இருக்கு என்ன முடிவு எடுக்
இப்போ நீங்க அந்த ஏ அந்த ஏரியல்னா உங்களுக்கு வேலையு கொறையுது பார் டைம் மாரி எடவோ கெடைச்சிதுன்னா படிச்சிருன்னு இப்போ நீங்க வந்து நா சொல்ற ஒரு டிப்ஸ மட்டு ஃபாலோ பண்ணுங்க கோச்சிக்காதீங்க என்னால என் என் நா முடிஞ்சத அததா பண்ண இப்போ நீங்க வந்து காலையில படிக்காதீங்க காலையில லேர்னிங் மார்னிங் வந்து ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சிக்கிங்க ஒரு ஏழு மணி வரைக்கு படிங்க அதுக்கப்றோ ஒரு இல்ல நா இதுதா ஃபாலோ பண்ண அதுனால கொஞ்சோ சக்சஸ் வந்துச்சி ஆனா அதுக்கப் இல்லன்னு கோச்சிக்காதீங்க இத் இது சொல்றன்னு
நல்லதுதா நீங்க நல்லதுக்கு தான சொல்றீங்க தப்பில்ல காலையில நம்ம எந்திரிச்சி படிச்சோ அப்டின்னா மூள வந்து கொஞ்ச ஆக்டிவா இருக்கு படிக்கிறது ஆமா
சாய்ந்திர நைட்கு அப்டிதா ரொம்ப நேர மொபைல் தா பாக்கறது செரி படிக்கிறது செரி செய்யவே செய்யாதுங்க என்னை உன்னை அம்புல் ரெக்வஸ்ட் இது ஒண்ணுதா காலைல இயர்லிங் மார்னிங் மூணு மணிக்கி எந்தி நீங்க மூணு மணிலருந்து ஏழு மணி வரைக்கி ஏ அப்டியே மைண்ட்ல ஸ்டோர் ஆகு அடுத்தது வந்து நீங்க என்னப் பிட்றீங்கனா அந்த வேலைக்கோ இதுக்கோ போயிட்டு இருந்துட்டீங்கனா சாய்ந்திர வந்து ஒரு அ ஒரு அ மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நைட் ஒரு ஏழு மணி வரைக்கு படிங்க எடைல ஒரு டீ காபி ஏதாது குடிச்ட்டு படிங்க இதுதா இது யூஸ்ஃபுல்லான டைமு இந்த மத்தியானத்துல படிக்கிறது இந்த காலைல படிச்சோனே சாப்ட்டோனே படிச்சோங் கண்டிப்பா வந்து தூக்கந்தா தள்ளு இதெல்லா வந்து பிரேக் டைமு இதுலநா வந்து உங்ளுக்கு வந்து அப்சர்வ் ஆகு அதிகமா அப்சர்வ் ஆகு டக்குன்னு அவ்ளோ சீக் இன்னு இந்த டைம்ல தூங்கி எழுந்துரிச்சிட்டீங்னா உங்ளுக்கு தூக்கமே வராது இத மட்டு ஃபாலோ பண்ணிட்டு எங்கிட்ட சொல்லுங்க அப்றோ நீங்க சொல்லுவீங்க
கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்ற ஆனா காலில எந்திரிக்க முடில அதுதா ரொம்ப
அதுதா நா சொல்ற நீங்க காலைல நைட் வந்து கொஞ்சோ நேரமே தூங்கிருங்க
சேரி
எ முடிஞ்ச வரைக்கு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்குள்ள தூங்கிருங்க தூங்கிட்டு எழுந் தா உங்கக்கு காலைல ஃபிரெஷ் மைண்ட் வரு தூக்கமு கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெண் மூணு மணிங்கிறது மூணு மணிக்கு அலார வெக்காதீங்க ரெண்டே முக்காலு ரெண்டே முக்காலுக்கு வைங்க அப்பதா மூணே மூணு மூணே காலுக்குள்ள எந்திரிச்சிருவீங் அப் அடிச்சி புடிச்சி ஒரு நாலு மண் நேரத் துல எந்திரிச்சிங்னா கூட ஒரு மூன்றரைக்கு எந்திரிச்சிங்னா கூட போது மூன்றைல இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கு த்ரீ ஹவர்ஸ் எதுமே கான்சன்ட்ரேஷன் ஃபோன் எல்லா பின்னுக் தூர தூக்கி போட்ருவ
கண்டிப்பா சேரி சேரி கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்குற நல்ல
இப்போ நீங்க காலைல்லே சாப் ட்டாலு தூக்கந்தா வரு மதியான சாப்ட்டு படிச்சிங்னாலு தூக்கந்தா வரு இந்த ரெண்டுக்கு கட்டாயோ இந்த ரெண்டைங் கட ந்து வந்துட்டு நீங்க அடுத்த ப்ராசஸ் போனீங்கனா கட்டாய்மா தூக்கமே வராது
படிக்ணுன்ற ஒர் ஆர்வம் இரு க்கு ஆனா அத எடுத்து படிக்கு போது மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஏதேதோ யோசன போகுது அந்த மாரி இது பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா படிக்க முடில ரொம்ப நேர எடுத்துக்றோ அப்டின் போனா ஒரு இத டைமிங்ல வந்து ஹோப்பே இல்லாத மாரி போயிடுது அப்டிதா போகுது
அப்டித்தா போகு அதுக்குதா நா சொல்ற காலைல எந்திரச்சோனே ஒரு தியானம் பண்ங்கோ ஒரு அஞ்சு நிமிஷோ நமக்காக வாழப்போறோ அந்த ஒரு அஞ்சு நிமிஷோ ஒரு தியானோ பண்ணுங்கனா அப்டிதா என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணு நா தூங்கும் போது கண்ட்ரோல் ஆகு கண்ட்ரோல் ஆகு சொல்லிட்டு உங்ளுக்கு எந்த கடவுள் புடிச்சிருக்கோ அந்த கடவுள் நெனச்சு மைண்ட் ஒரு நிலை ப்படுத்தணு ஒரு நிலைப்படுத்தணு நா படிக்க போற ஒரு நிலைப்படுத்தணு அப்டின்னு ஒரு அஞ்சு நிமிஷோ உங்களுக்காக பிராத்தனை எந்த கடவுள் எந்த சாமி முருகரோ ஐயப்பரோ எந்த சாமி புடிக்குமோ அந்த சாமிய நெனச்சு மனசார உள்வாங்கி நீங்க நெனச்சு இந்த ஒரு இந்த சாமி பக்தியோட கொண்டு போற கண்டிப்பா அது நடக்கோ உங்ளுக்கு எந்த சாமி புடிக்கு மோ அதெல்லா நடந்து நடத்தி பாருங்க அதுக்கப்றோ சக்ஸஸ் ஆகலின்னா என்ன கேளுங்க
செரி செரி கண்டிப்பா நா நீங்க சொல்றத செஞ்சு பாக்குற
இல்ல நீங்க காலையில சாப்ட்டாலு கண்டிப்பா தூக்கோ வரு மத்தியானோ சாப்ட்டாலு தூக்கம் வரு இது ரெண்டு பிட்வீன் கேப்ல முடிச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணிங்க கண்டயப்ப தூக்கமே வராது ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருங்க மதியோ ரெண்டு மணிக்கு மேல சாப்புடுறது வந்து ஒரு பன்னென்றரைக்கு சாப்ட்டுருங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு சாப்ட்டு பன்னென்ரைக்கு சாப்ட்டுருங்க இந்த ரெண்டு கட்டாயோ ஒரு மணி நேரோ தூங்கி எழுந்துச்சிங்கனா அந்த ஃப்ரெஷப்லருந்து தூக்கத்துல இருந்து ரிலீவ் ஆயிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து படிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துடு
செரிங்க செரிங்க கண்டிப்பா நா செய்ய
நாளை மட்டு இவுங்கள ரெண்டு பேத்த ஸ்கூல் அனுபிச்சுட்டுன்னா இந்த ப்ராசஸ் தா பண்ணி போயிறலானு இருக்கே ஏதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ஏதாவ் ட்ரை பண்ணலான்னு இருக்க ஒண்ணுமே கெடைக்க மாட்டிகுது மேம்
பாருங்க பாருங்க கண்டிப்பா முயற்சி செஞ்சா கிடைக்கோ உங்ககிட்ட பேசுனதுல
த யூனியன் ஆஃபீஸ்ல டைபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பா ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுப்பா
ஆ அவுங்க கிட்ட பேஸ் னதுல ரொம்ப சந்தோ
நன்றிப்பா உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நேரம் போனதே தெரியில நன்றிப்பா
பா நன்றி